சொல்லுங்க ஆஹ்ஹ் கேக்குது கேக்குது
உம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க உம் சாப்ட்டாச்சு நல்ல தெம்பான காய்கறிகல்லா சாப்ட்டுட்டு வந்திருக்கே இன்னைக்கு நானு நீங்க
தெம்பான ஒரு சாப்பாடு தா சாப்ட்டு வந்திருக்கற வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள்ஸ்ல்லா போட்ட ஒரு பிரியாணி எங்க பசங்க எங்க இப்ப சாப்பட்றாங்க உம் வெஜிடபிள்ஸ் பிரியாணி அந்த மாரி செஞ்சாதா சாப்பாடே உள்ள எறங்குது தனியா வெஜிடபிள்ஸ்லா ஆஹா
உம் கண்டிப்பா பா ஏன்னா இப்ப நீங்க நானெல்லா வந்து ஸ்கூலுக்கு போம்போது என்ன பண்ணுவாங்க வீட்ல நம்ளெல்லா மெனுவே கேக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு கீரய பண்ணி குடுக்கறதென்ன நம்முளுக்கு புடிக் க்யு புடிக்காதுங்லா காய்கறி கேட்டதே கடையாத் அவங்ளா என்ன பண்றாங்ளோ அத கட்டி அம்ச்சு உட்ருவாங்க சாய்ங்கால நம்ம காலிப பண்ணிட்டு கொண்டு போணு இதுதா நம்ம லைஃப் ஸ்டைல் இப்ப இருக்குற லைஃப் ஸ்டைல் என்னனா பசங்ளுக்கு என்ன புடிக்கு கேட்டு இது வேணா அது வேணான் சொல்லி அதுல காய்கறிகள் நீங்க சொல்ற மாரி பிரியாணியா இல்ல சப்ஜியான் யோசிச்சு யோசிச்சு அதுங்ளுக்கு புடிக்கிற மாரி பண்ணி ஒரு வழி அய்டுது ஒங்ளோட இது பசங்க எப்டி சாப்டுவாங்ளா ஒழுங்கா
ம் ஃப்ரைட் ரைஸு ன் மேரி வெஜிடேபிள் பிரியாணி அது வெஜ் டபிள் பிரியாணில அவுங்களுக்கு புடிச்ச வெஜ்ட் டெபிஸ் தா போட்ணு எது மித்தததுலா எதுவு சேத் பீன்ஸ் சேத்துக் கூடாது பிடிக்காது கேரட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ நொட்டு எத்தன விதமா மாத்தி மாத்தி சம்ச்சு குடுத்தாலு சாப்புட் துவாங்க அத தவர எதும்மே சாப்புடாது
அத சொல்லுங்க மாக ம் கீரானா என்னன் கேப்பாங்க போலர்க்கு இவங்கல்லா
ஏவ எனக் ஒரு பையருக்கா அவ இந்த செடி சாப்பாட்லா எனக்கு வேணாம்மான் இந்த செடி செடியா போட் அவன பொறுத்தரக்கி கீரென்டுது செடி த செடி சாப்பாடல்லா எனக்கு வேண்டாமா எனக்கு புடிக்கவேல்ல
வாஸ்த்தவந்தன கது சுரி நம்பல்லா கேட்ருப்பாங்க இந்த மாரு பசங்க நம்ம வந்து வேண்டான் சொன்னோன் வைங்ள மண்டைல்யே ஒர் ரடி உழு மரியாத்யா சாப்புடு அவுளோ தா சாப்ட்டுருவோ அது இம்சர்ரு தான இந்த வாழ பூலா வந்து அவ்ளோ ஹெல் பெனிபிட்ஸ் இருக்கு ஆனா எந்த பசங்ளுமே வாழ பபூ சாப்புற்றதுல்ல அதனால நைசா வாழப்பூ வட மாதுரி பண்ணி குடுக்குற நீங்க எப்டி சேவ்
இப்ப இருக்க கொஞ்ச பொண்ணுங் வந்து முடி கொட் டிடு கொஞ்ச ஒரு ஒரு வெ கொஞ் பசங் கொஞ்ச ஏஜான பசங்கனு வச்சுக்கோங்க ஒரு பதிமூணு பதினாலு வய்சு பசங்க முடி கொட் யு அப்பற வந்து டல்லா இருப்ப அப்புடினு சொன்னா சாப்புற்றாங்க சின்ன பசங்கல்லா ஊ ஹு ஹு சாப்டுவே சாப்டாதுங்க அவுங்குளுக்குது முடி மெயின்டென் பண்ணுனு அந்த மாரி இருக்கதுக்காகொஞ்சொ கஸ்ட்ட பொட்டு பக்கத்ல ஊறுகா ஏதோ ஒன்னு தொட்டுக்குவாங்க ஏதாச் ஒன்னு இருக்குணு வெச் அப்டே கிடு கிடு சாப்டுவாங்க இந்த ஒரு ஏலெட் டுவய்சு பசங்ளுக்குலா செட்டே ஆகாது கருவாப்பள்ள கூட செடி செடியா போற்ற அ அப்புடின் சொல்வாங்க செடியா யோ செடி செடி க்ரீனா இருக்கு செடியா இருக்குன்வா
டியா நா என்ன திருமா பண்ணுவ கருவேப்புளய மிக்சீல போட்டு நல் ல்லா அரச்சிற வேண்டிது சாம்பாரோ ரசமோ அதுல போட்டோன்னாக்கா வாசன் நியாவு இருக்கு கருவேப்ளியு உள்ள போய் சேந்துரு ஃபுல்லாவே போட மாட்டேங்க கொத்தமல்லியாவுத் கட் பண்ணி பொடியா கட் பண்ணி போட்டாக்கா அப்டே கரஞ்சிரு அது எலயோட எலையா யோது க கருவேப்பில நிக்குமா திங்கிவு திங்காதுங்க இல்லாட்டி அழக மோர்ல வந்து கருவேப்பிலயா அரச்சு குடுத்து குடுச்சுரு இல்லட்டி நீங்க சொல்ற கரெக்டு ஒரே பிரம்மாஸ்துரொ முடி கொட்டி டோ கண்ணு தெரியாம் பொயிடு காது கேக்காம் பொய்டு இதுதா மெரட்ட வேண்டியதாருக்கு என்ன பண்றது இதுங்ள வெச்சுகுட்டு
நாங்கல்லா இருக்குமோது ஒரு சாம்பார் கண்டிப்பா இருக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பா சாம்பார் ஒரு கீர
ம்
க எந்த அந்த மாரி கய் டெய்லி ஒரு காய் எங்க அம்மாலா எப்டி வச்ருவாங்க சாப்பாட்ல காய் பெசுஞ்சி காய் சாதமா குடுப்பாங்க
ம்
இந்தவ இப்பெல்லா அந்த காய் சாதங்கனா ஃபஸ்டு துப்பி கையில குடுத்துருவாங்க
ஆமாங்க நீங்க சொன்னதுல ரெண்டு விஷியோ கரெக் டு உருளக்கெழங்குன்றது எந்த ரூபத்லியாவது டெய்லி கொடுத்துருன்றாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இப்ப வந்து ரொம்போ எல்லாருமே புரோட்டீன் டயட்டு புரோட்டீன் டயட்டு பு்ரோட்டீன் டயட் டுன்றாங்க ஏங்க அந்த காலத்துல இதெல்லா யோசிச்சி செய்யாமையா ருந்தாங்க பருப்பு சாதோ காலங்காத்தால குட்த்துருவாங்க மத்யானத்துக்கு ஒரு சாம்பாரு இல்ல ஒரு கூட்டு அந்த மாரி பண்ண வேண்டியது ராத்திரியில இட்லி தோசை இட்லி தோசையில பருப்பு இருக்கு அதுலயே ப்ரோட்டீன் இருக்கு அது எல்லா தியு வுட்டுட்டு வே பு்ரோட்டீன்றானுங்க பவுடர்ன்றானுங் க கஷாயான்றாங்க என்னென்னமோ குடிக்கர்துக்கு தயாரு ஆனா இந்த காய்கறிகள் பழங்கள் பக்கத்திலியே போய்டாதன்றாங்க
அதா அப்பல்லா அடதோச மாரி செஞ்சி குடுப்பாங்க பாத் திங்ளா இந்த பருப்பெல்லா கலந்து அட தோச மாரி இப்ப அட தோசையா அது என்ன அப் கேக்குற மார்தா இருக்கு அதையோ எனக்கு அதெல்லா வேண்டா அப்பெல்லா அட தோசனா ரொம்ப ஆசையா சாப்டுவோ இப்பெல்லா அது கொறஞ்சிருச்சி ஃப்ரூ ஃப்ரூட்ஸ்லயு பாத்தீங்னா வச்சு கோங்களே அந்த பனானாலா புடிக் கேதுங்க அந்த மாரி ஃப்ரூட்ஸ் அவுங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி அத பாக்க அழகா இருக்கு திங்ளா அந்த மாரி ஃப்ரூட்ஸ்னா கொஞ்சோ எடுத்துக்றாங்க பாக்க அழகா இருக்கு கலர் ஃபுல்லாருக்கு அந்த மாரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்றாங்க இது நெல்லிக்கா சுத்தமா எடுத்துக்றதில்ல அதுல இருக்க சத்து எதிலுமே இல்ல ஆ அ அதுல இருக்க சத்து வேற எதுலியுமே இல்ல ஆனா இந்த ஆப்பிள் ஸ்ட்ராபெர்ரி கலர் ஃபுல்லா இருக்குல கண்ணுக்கு அழகா இருக்குல்ல அத்னால அதுதா அவுங்களுக்கு புடிக்கு
கண்டிப்பா கண்டிப் பா அதா சொல்றேனே நீங்க சொல்ற மாரி அடன்றது இப்பெல்லா யாரு என்னன் கேக்றா ங்க அடைக்கு வந்து நம்ம பெரியவங்கெல்லா வந்து அவியல் தா காம்பினேஷன் வெப்பாங்க இது புரோட்டீனு அது வந்து மினரல்ஸு ரெண்டு சேந்து விட்டமின்ஸோ கலந்துக்கு ஒடம்ல அப்டின்றதுக்காக தா அந்த காம்பினேஷனே கண்டு புடிச்சாங்க ஆனா அவியலு புடிக்காது எங்ளுக்கு அடையு புடிக்காது அந்த மாதிரிதா இருக்கு இப்பருக்குற கால கட்டத்துல பசங்களுக்கு
அது வேனா உண்மதா இன்னிக் என்னமோ என்னோட பைய வந்து அ வியல்லா எடுத்துட்டு போயிர்க்காரு ஸ்கூல் ஒரு லெசன்ல வந்தது அவியல்னு ஒரு வசனோ வந்துச்சு அந்தா அ செஞ்சி கொண்டு போய்ருக்காரு எப்டி எடுத்துட்டு வராருன் தெரியில ஆனா அவியல் தா செஞ்சி எடுத்துட்டு போயிருக்
சூப்பருங்க ம் நா என்ன பண்ணுவே தெரியுமா அவியல்லுன்ற து இவுங்களுக்கு வாழ்க்கையில டெய்லி டெய்லி இது பேஸ் பண்ணி ம பாத்துட்ருக்காங்க ஏனா பருப்பு வேக வைக்கு போ போதே அதுலேயே நாலு பீன்ஸு கேரட்டு உருளக்கெழங்கு இந்த காய் அந்தக்காய் கொத்தவரங்கா அவரக்கா அத்தனையு வாரி போட்ற வேண்டியது பருப்பு பிளண்டர போடு போது காய்கறியு சேத்து பிளண்டர போட்டு சாம்பார துக்கி கொட்டிட வேண்டியது அத்தனையு உள்ள போய் சேந்துரு பாருங்க உருவமா தெரிஞ்சா தான உனக்கு வேண்டா அதனால நீங்க இந்த மாரி வேலெல்லா பாப்பீங்ளா
நா வந்து நெல்லிக்கா ஜூஸ் மாரி தாங்க பண்ணிக்குடு நெல்லிக்கா சாப்ட மாட்டாங்க நெ ல்லிக்காலா கட் பண்ணி கொஞ்சோ கறி லீஃப்லா போட்டு மிக்ஸில போட்டு கொஞ்சோ இஞ்சி போட்டு நெல்லிக்கா ஜூஸ் மாரிதா கொஞ்சோ குடுப்பே அதுவு கஷ்டப்பட்டுதா குடிப்பாங்க முடி க்காக கம் வேற வழி இல்லாம குடிப்பாங்கன் வச்சுக்கோங்களே
இப்ப வந்து என்ன பண்ணிறது அப்டினாக்க இந்த லெமன் ஜூஸுனா குடிக்கிறதில்ல அதுல இந்த புதினா இஞ்சி சக்கர எல்லாத்தியு போட்டு மொஜிட்டோ ஆப்டின்னு ஒரு பேர ஒன்னு வந்து ஒரு இங்கி லிஷ் பேர கண்டுபுடிச்சி டு அதுக்கு சொல்லிட்டு குடுத்துட்டோன் வைங்களே கண்ண முடிச்சிட்டு குடிச்சிட்றாங்க இவங்கெல்லா நெஜமா வே அது என்னதா இருக்கோ அவுங்களுக்கு ஒன்னுமே புரியில
ட்லே எது ரொம்ப அதிகோ வி சாப்டுவாங்க ஃப்ரூட்ஸு பசங்க
உருளக்கெழங்கு காய்கறில உருளக்கெழங்கு மட்டுதா சாப்டுவாங்க ஃப்ரூட்ஸ்ன் பாத்தா ஆ பிள் மட்டு தா சாப்டுவாங்க வேற எதுவுமே சாப்பறது கெடையாது பனானால்லா நீங்க சொல்ற மாரி ப பிச்சி போறதில்ல முன்னாடில்லா வந்து இந்த ரீல்ஸ பாத்துட்டு பனானாலா வந்து நியூட் ல்ல அவ தடைவி சாப்ட்டுட்ருந்தா கொஞ்ச நாளைக்கி இப்ப அதுவு போச்சி
ஓகே ஓகே எங்க வீட்ல அது கற் கருப்பாருக்கு அதுக்கு ஒரு மாரி இருக்கு அது நல்லாவே இல்ல அது பாக்கவே நல்லா இல்ல அது பிளாக் பிளாக்கா அங்க என்னனுக்கு அங்கங்க பிளாக் கா இருக்கு எங்க வேண்டா எது இருக்கிதே ரேட்டு ஹை பிரைஸ் இருக்கோ ஃப்ரூட்ஸோ அதா வாங்வாங்க கம்மி பிரைஸ் இந்த கோவா அந்த நெல்லி அதெல்லா வாங்க மாட்டாங்க ஏனா அதுல இருக்க கூட இது அதிகமா இருக்க சொன்னா கேக் கேக்க மாட்டாங்க இதுதா நல்லாருக்கு சாப்டும்போ நல்லா இருக்கு
நம்மெல்லா வந்து ம்
சொல்லுங்க சொல்லுங்க
நம்மல்லா வந்து எ எப்டி வளக்க பட்டோ அப்டினாக்கா நம்புளுக்கு வந்து அவங்க என்ன குடுக் குறாங்ளோ அத சாப்ட்டு நம்ம வளந்துட்ருந்தோங்க ஆனா இப் ப்ப இருக்கற பசங்க எப்டியாச்சு அவுங்களுக்கு சத்துப்போய் சேந்தா போது அப்டின் நம்ம பயந்து பயந்து அவுங்க கேக்குறதா நம்ம வாங்கி குட்துறோ
அப்டிதா டெய்லி ஒரு காய் இருக்கு காய் சாதோ டெய்லி ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லா சொல்லுவாங்க காய்சாதம் டி இன்னிக்கி என்ன காய் சாதம் பீட்ரூட் காய் சாதம் கேரட் காய் ச அந்த மாரி ஒவ்வொரு நாளிக்கி ஒரு காய் வரு எல்லா காயுமே நம்ம ரசிச்சிருக்கோ ஆனா இவுங்களுக்கு அந்த மேரி ஒரு காய் இருக்குன்றதே தெரியா து அ புக்ஸ்ல படிச்சதோட செரி அவுங்களுக்கு
ஆம்மா
அவ்ளதா டேஸ்ட்டுன்றது
ம் இது ஆமா இதுல வந்து பீட்ரூட் வேற என்ன கொடுமன் கேளுங்க நீ என்ன வந்து அ டெமனா டெவிலா பிளட்டு சாப் புற மாதிரி வேம்பயர் சாப்பிற மாதிரி பிளட் பிளட்டா அந்த கலராருக் கு அத நா தொடவே மாட்டே இது என்னங்க புது கண்டுபுடிப்பா அரிய கண்டுபுடிப்பா இருக்குன் நெனச்ச செர் நானு பீட்ரூட்ல ரெட் ரெட் ஆயிடுல்ல அதுக்கு அந்த மாரி ஒரு கண்டுபுடிப் பு அது பாத்தாலே பிளட்டு ஞாபகோ வந்துருதா அனால வேம்பயரா மாறிடுவோமா நம்மெல்லா அது சாப்டாக்கா இந்த மாரி உங்க பசங்க எதா சொல்வாங்களா என்னமா
அதுதா சொல்றே அதா செடி சாப்பாடு அதுலா வேணான் சொல்றது அப்புற அத தவுத்து பாத்தீங்னா இந்த காலிஃபிளவ்வர் சாப்டுவாங்க
ஆ ஆ
கொஞ்ச அந்த சில்லி மாரி பண்ணி குடுத்தம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை மாரி கொஞ்ச பண்ணி குடுத்தோனா பொரி ச்சி அந்த ஆயில் அ வெஜிடேபிளே பொறிச்சி குடுத்தா அவுங்களுக்கு புடிக்குது
ஆ கரெக்டு தா ஃபிரைடு வெஜிடபிள்ஸு அப்புறமா வந்து இந்த அ காலிஃபிளவரோட சேந்து நா நைசா கொஞ்ச பிராக்கோலியே சேத்தி வுட்டுருவே அது இன்னு நல்லது நெறைய ஒமேகா திரீ றியா சிஸ் இருக்குனாங்க செரின் சொல்ட்டு அதையு பண்ணி வுட்டுற து நிம்மதியா சப்ஜி பண்ணாக்கா தூக்கி அத தலையில போட்டுற து இப்டி பண்ண வேண்டியதா
இல்ல சாண்ட்விஜ் பண்ணு போது கொஞ்ச செஞ்சி வெச்சி குடுத்துருவே
அதே மாதிரிதா இந்த ஆமா அதே மாதிரிதா இந்த கேப்சிக் கமு அது இது எல்லாமே வந்து சப்ஜியில நைஸா போட்டு இல்ல உருளக்கெழங்கு சாதத்ல நைஸா போ போட்டு கலந்து குடுத்து அப்டியே ஏமாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய தா அவ்ளோதா ஏ காய்கறி சொன்னவோனே கரெக்டா வாசல்ல காய்கறி காரு வந்து நிக்கிறார்ப்பா நா அப்டியே வாங்கின் வந்துறே ஃபஸ்ட்டு
ஓகேப்பா ஓகே பாய் ஆ ஓகே